ஹலோ
உம் ஹலோ வணக் இருக்குங்க
ஆ வணக்கோ கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது எனக்கு வாய்ஸ் நல்லா கேக்குது உங்ளுக்கு கேக்குதுங்ளா ம் ம் சும்மாதா இருக்கங்க
நீங்க
ம் நல்லாருக்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கேங்க சாப்ட்டாச்சா
உண்ணு இல்லங்க லேட்டா தா சாப்டுவோ
ம் ம் கால்ல என்ன சாப் தேங்
இச்சடி செஞ்சோ
ம்
இப்போ வெஜிடபிள் ரைஸ் பண்ணி வச்சுட்டுக்குது
ம் ம்
கொஞ்சோ கோவக்கா பொரியல் பண்ணோ
கோவக்கா பொறியல் எப்டி செய்வீங்க நீ ஏங்க ஃப்ரை இப்ப உருளக்கெழங்கு ஃப்ரை மாரியா இல்ல
இல்ல நீங்க தொக்குமுறைல்ல உருள கெளங்கு ஃப்ரை மாரியே தா நீங்க என்னமே போடவேணா ஆ எண்ணெ வுட்டு மெளகா அது உப்பு லைட்டா மஞ்சள் போட்டு
அ
அப்றோ இந்த கோவக்க போட்டு ஸ்லோல்ல வெச்சு வுட்டீங்னா கொஞ்ஜோ கலெக்இ கலக்கிவுட்டு ஸ்லோல வெச்சு வுட்டிங்னா அதுவே எ அப்பயே எடுதெடுத்து களகி களகி வுட்ணு அது அப்டே சுருங்கி கொஞ்ஜோ கம்மியாய்டு அவ்ளோதா அது கொன் நல்லாருக்கு சாப்றதுக்கு கொஞ் மொறு மொறப்பா இந்த மாரி கு நல்லா இரு
குஅது
ஆமாமா
ஆ செரி செரரி ஏ செய்ய தெரியாது அது அதநா வாங் ந்துல்ல செஞ்சது கெடயாது ஹாமா சர் அதுதா நெறய பேர்ட்ட கேகனு நெனச் ஆனா யூடியூப்லலா பார்த்தா நறைய பெரிய பிராசிங் மாதி என்னென்னமோ பண்ணுவாங்க அத அச் அ சர் அதா ஏதா யாராது இது மாரி ஈஸியா சொன்னீங்கன்னா நல்லாருக்கு ஹோனின்னா உங்கள கேட்டே இது வந்து இப்ப உங்களுக்கு உருளக்கெழங்கு பொறியல் மாரி நீங்க சொல்றீங்க ஈஸியா இருக்கு ஆஹ் நீட் நீட்டா அறியுணுமா குட்டி குட்டியா
இல்ல இல்ல ரவுண்ட் ரவுண்டா அஞ்சுங்க சின் சின்சா ரவுண்ட் ரவுண்ட் அஞ்சுங்க அந்த ஸ்டாப்ளர் மாரி வந்துகுதுல இப்போ வெண்டகாவ கட் பண்ணி பதலாம் அந்த மாதிரி வாங்கி அந்த இதிலேயே கட் பண்ணிக்களாம் தான் கட் பண்றது
ஆஹ ஈஸியா இருக்கும்
டப் லர் மாரி இப்ப கட் பண்றது வந்தகதல்ல வெண்டக்கா பீன்ஸ்சு அதோட சிருசா கட் பண்லா அந்த மாதிரி வந்து இருக்கு அதுலயே கோவகா கட் பண்ணிக்குவேன்
அது அது வந்து அது என்னென்னல்ல பண்லா ஃப்பிரண்டு அதா சொன்னா
உம் அதுல வந்து வெண்டக்கா கட் பண்லா கோவக்கா கட் பண்லா பீன்ஸ்சு கட் பண்லா பச்ச மொளகா கட் பண்லா ஆனா வெங்காயம் எல்லாம் ஒருத்தட்டு கட் பண்றாங்க ஆமா வெங்காயம் எல்லாம் கட் பண்ணீங்கன்னா போயிடும் அப்பிடியே கொஞ்ச நாள் பத்து நாள் கூட வராது அதோ அமுக்க முடியாது இது மட்டும்தா ஈஸியா செய்ய முடியும் ஸ்டாப்ளர் மாரியே இருக்கும் அப்பே அஞ்சி இதுவும் அதுலயே வந்துக்கும் அது பாார்த்து யூஸ் பண்ணும் கழுவும் போது வ நம்ம பாத்திரம் தேய்க்கும் போதுல்லாம் பாத்துகலேஸ் ஒன்னது சம சார்ப்பு ஆமா சம சார்ப்பு நாங்க பச்சமொளகா கட் பண்ணுவேம்ல அப்புறம் வெண்டக்
குட்டி குட்டியா போட்றதுக்கு அது அதி அது யூஸ் பண்ணிக்கலா ஆஹ்
பண்ணிக்கலாம் உம் மத்தபடி நம்ம அந்த இதுவெல்லாம் செய்ய முடியாது கேரட்டு பீட்ரூட்டு் அதெல்லா கேரட் ல்லா என்ன பண்ண ஷாப்பர் வாங்கிட்டோ
ஆ ஆமமா
சென்சன்ஸா ஆது அதுல நல்லா இருக்கு கொஞ்ச க கொஞ்ச இது பண்ணி போட்டீங்னா அத சின் சின்சா அழகா கட் பண்ணி வரு வெந்து பீட்ரூட்டாருந்தா கட்பன்னுவே நானு காரட் து பீட்ரூட்டு வெங்காயோ நம்ப இதுக்குலா வடைக்கலா செய்ரோல அதுல கட் பண்ணிக்குவ வெங்காயு அதல்லா ஷாப் பேத்துக்குவே
உங்க வீட்ல க்ளைமட் ல்லா எப்டி இருக்கு உங்க ஊர்ல
வந்து வெயில் இல்ல ம் இன்னைக்கு காலையில மழையே பெஞ்சுது
நைட்டு நல்ல மழ பெய்ஞ்சதால
ம்
மழ பெயஞ்சதால இப்ப கொஞ்ச எங்க ஊர்லையுமே கிளைமேட் நல்லா இருக்கு வெயில் அந்த அளவுக்கு வரல இன்னு
ம் ம்
ம்
ஆனா மழ வந்து இப்போ மழ வந்துது இப்ப கூட மழவஞ்ச்சி ஒருலெவ ஒன்னோ கிளாக் டுவல் ஓ கிளாக் கூடோ அனா கிளைமேட் நல்லா இருக்கு
ஆ ம் அப்றம் பசங்கல்லா இருக்காங்களா
இல்லங்க எ ன்னனா நானு ஹஸ்பன்ட் மட் தா இருக்கோ
ம்
அது பனோடல அவங்க தங்கச்சி வேறு எங்க ரெண்டு பேர் சந் நளைக்வருவாங்க இல்ல இல்ல இல்ல இல்ல ஏழருசாயிடுச்சு
ஆ அ சரி நீங்கல்லா இங் வந்து ட்ரீட்மண்ட் பாத்து இருந்திருப்பீங்க நா சொல்லலாமா என்னன் தெரியில இந்த இது இருக் க்கு இல்ல இந்த இவங்குளுக்கு பொங்கல்லாம் வந்து இது செய்வாங்கல்ல அந்த மஞ்சள் ஒண்ணு
ஆமா
அந்த மஞ்சள் வந்து நீங்க வெறு வயித்துல காலைல தட்டி
ம்
கொஞ்சோ ஒரு குட்டி துண்டு அந்த மேரி இஞ்சுலா டீக்கு குட்டி போன துண்டு அறிவான்ல அந்த மேறி ஒரு குட்டி துண்டு அறிஞ்சி தட் டீ அப்டியே வாயில போட்டு சாப் முழுங்கிருங்க ஒரு வாயில போட்லாம்ல்ல அப்படியே முழுங்கிரு தண்ணி குடிச்சீங்னா உங்க வயிருல இருக்குற எல்லாமே க்ளீனா ஆயிடு
ம் அந்த மஞ்சள் சாப்ட்டாங்களா
ஆறு வருஷமா அப்படிதா இருந்ததே
ம்
நாங்க வந்து பேலிவுட் டயட் அப்படின் சொல்லிட்டு ஒரு இதுக்குதாக போயிருந்தோ அவங்க வந் இவ எதுமே சொல்லல இது இதுவு அந்த ஆப்பிள் சீடு வினிகரயு இங்குளுக்கு வந்து இன்னு நறைய கொழுப்பு எங்க நாத்தனாருக்கு இருந்துது கொழுப்பு இன்னொன்னு வந்து பே நம்ம சொல்லி அது பீ சீ ஓடி எல்லாமே இருந்துது அவங்குளுக்கு
ம் ம்
மே ஏட்டோ ஆட்டோமேட்டிகா அப்படி ஒரு டூ மந்த்ல வந்து அந் தொடர்ந்து அந்த ஆப்பிள் சீடர் வினிகரு இந்த மஞ்சள் ரெண்டுதாஸ் சாப்ட் வந்தாங்க மத்த ஃபுட்டு ஐட் டம் அவங்க எவ்வளோ சொன்னாங்க ஆனா அவங்க அது அவங்க புட்டியா அதனால அத கண்ட்ரோல் பண்ல எல்லாத்தியு சாப்டுட்டு இதி கால்லானா போய் சாப்டுட் இருந்தாங்க
ம்க்ம்
அப்டியே சூப் அப்பறம் வந்து அந்த ஒரு டூ த்ரீ மந்துல வந்து எல்லாமே க்யூர் ஆயி அழகா ஒல்லி ஆயிட்டாங்க எல்லா வயித்துல இருக்க கொழுப்புல இருந்து எல்லம்மே எல்லாமே க்ளியர் ஆயி ஆ அவுங்களுக்கு ஒரு சிக் ஸ்மன்த்ல பேபி தங்கிடுச்சு இப்ப டூ இயர்ஸ் ஆ குது பேபி பொறந்து அவுங்ளுக்கு வந்து பொறக்காது அப்டின்னே சொல்லிட்டாங்க இவுங்களுக்கு பேபி பொறக்காது இவுங்க வந்து டெஸ்ட்யூப் பேபி தா அப் டி சொல்லி பெரிய டாக்டர் வரைக்கும் போய் எல்லாமே பாத்தாச்சு டெஸ்ட் டியூப் தான் சொல்ட்டாங்க கடசியா இந்த பேலியொ டயட் வந்து அங்க வந்து ஒரு ஊர்ல இருக்கு அவுங்க சொல்லி அவுங்க வந்து இந்த இந்த அ கூட வந்து நெறைய ஃபுட் ஐட்டம்லா எடுத்துக்க சொன்னாங்க காய்கறிங்கதா மதிய சாப்புன்ணு காலைல வந்து இது மெ ரி சாப்புன்ணு அப்டின் சொல்லிருந்தாங்க அதெல்லா அவுங்க வந்து அத எடு ஒத்துக்கல கால்ல முட்ட மட்டுந்தா சாப்புட்ணு மதிய வந்து காய்கறி நைட்ல வந்து சிக்கன் அ மீனு அதுபடிதா எடுத்துக்கணு அப்டின் சொன்னாங்க இதெல்லா சொன்னாங்க அவுங்க இதெல்லா எடுத்துக்ல ஆனா இங்க ரெண்டு ஐட்டம் மட்டு கரெக்ட்டா ஆ அத எடு த்துக்கவே இல்ல அவுங்க காலு கிலோ மட்டுதா நை ட்ல சிக்கன் சாப்புட்ணு அந்த மாரி இருந்தது அவுங்க எதுவ்மே எடு த்துக்காம கடசி ஆனா வந்து இது மட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே வந்தாங்க ஆனா அழகா ஒடம்பு உள்ளா யான மே ரி இருப்பாங்க நல்லா ஒடம்பு கொறஞ்சு ஒடம்புல இருக்க கொழுப்பு கொறஞ்சி நல்லா ஆயிட்டாங்க அப்போ டக்குன் தங்கிருச்சி நாங்களே எனக்கு இது மாரி யாராவது சொன்னாங்கனா எனக்கு கஷ்டமாயிரும் ஏன்னா வந்து அவங்க எவ்வளோ ஒரு கஷ்டத்துல இருப்பாங்க அப்படின்ட்டு அப்போ வந்து நான் சொல்லுவேன் ஆனா இப்ப நீங்க கே இருக்குலஎனக்கு இருந்தாலும் ஒரு மாதிரி கேக்கல
பரவாயில்ல நல்லாதுதான் வுடுங்க நான் அதெல்லாம் தப்ப நினைக்க மாட்டேன்
அ அது நீங்கல்லாம் ட்ரைப்பண்ணி பாருங்ளே அந்த மாரி நீங்க பொங்கலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கல்ல பொங்கல் டைம்ல கூட அது இப்பயுமே கெடைக்கும் மஞ்சள் என்ன மஞ்சள் சொல்லுவாங்க வந்து
அது வந்து ஒரிஜினல் மஞ்சளா தான் ஒரிஜினல் மஞ்சள்
அ அ அந்த மஞ் ளதான் வந்து சாப்டணும் அது சாப்டம்னா அவ்வளவு கொழுப்பு எதுவாகது ஒடம்ப்ல இருக்க எல்லாமே கியூர் பண்ணிருது
ம்
உம் உம் அதுதான் நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க என்னா அவுங்ளுக்கு டெஸ்ட் டியூப்லேயே சொல்லிட்ட ணே நார்மலா பேபி ஃபார்மா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்டின்னாங்க அப்டி இருந்துமே அவுங்களுக் அது வந்து இதுவாயிடுச்சு இல்ல யாருக்காவது இருந்த கூட நான் சொல்லுவன் என் ஃப்ரெண்டுக்கு அதேமாதிரிதான் சொன்னன் அதே மெரி பண்ணா அதே மெரி பேபி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அது ஆட்டோமேட்டிக்காவே ஆஆஹ் நீங்க த்ரீ மந்த்ஸ் சாப்புட்டு பாருங்களேன் அது ஒங்களுக்கு வய்த்ல இருக்றது ஏதாவது நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தா மட்டும் தான் தான் தங்காததே புரியுதுங்களா நமக்கு ஏதாவது அததாவது நம்ம ஒரு பிசிஓடியோ இல்ல ஏதாவது நமக்குள்ள ஏதாவது ஒரு இதுதான் ம்ம் அ அப்ப எதுவும் இல்லன்னா உங்களுக்கு சரிஆய்டும் நீங்க சாப்பிட்டு பாருங்க அப்போ உம் உங்களுக்கு பாடி வெயிட்ட இருந்தா கூட ஒரு சில பேரு மேரியா அமருக்
பாடி வெயிட்ட நா ஹைட்டு நல்லா நா ஹைட்டு ஹைட் டு வேற ம்ம் எழுவத்தி நான்கு லோகறப்போ
ஆ அது ஒரு வெயிட்டும் கெடையாது து அந்த அளவுக்கு ஹைட்
வயட்டுக்கு வேணா ம் எங்க போனாலு டாக்டர் கூ வெயிட்டு எல்லா சொல்றது இல்ல ஆனா எல்லாமே நல்லா இருக் குன்னு சொல்றாங்க எனக்கு
ம் ம்
உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லன்னா ஏஜ் ஆயிட்டதுனால கொஞ்ச கஷ்டமு இன்னு டெஸ்டு பேபிதா
அ அ நீங்க வேணா இது ட்ரை பண்ணி பாருங்க ஏதே நான் எப்படியாது சொல்லிறாங்க அப்படி சொல்லி அப்பறோ செரி ஒரு மாரி கட்டத்துக்கு மேல முடில அப்பறோ எங்களுடய அத்த பொண்ணுங்கஸ் சொன்னாங்க இந்த மேரி வேணா போய் பாரு அப்டின்னாங்க அதுக்கப்பறோ போய் பாத்துட்டு வந்து அது நா ஆன்லைன்ல நா அந்த இது கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டோ அப்பறோ எடுத்ததுக்கு அப் அப்பறோ இப்ப நல்லா அ அம் ஒரு பாய் பேபி பொறந்துட்டா ஆ ஆனா ட்ரை பண்ணி பாருங்க ம் ம்ம் அப்புறோம் எப்டி போகுது லைஃப்லா
ஆ கேரளா போயிட்டு வந்தோ வயநாடு போயிட்டு வந்தோ
ம் ம்
ம் அங்க நல்லா இருந்தது கொஞ்ச கிளைமேட் எல்லா அவ்ளோ நல்லா இருந்தது அது அங்கியு வெயில்தா தா ஆனா இந்த தடவ நல்லா இருந்தது அதனால டீ எஸ்டேட்டு
நல்லா இருக்கு ஈவ்னிங்
ம் ஆமா ஈவ்னிங் மேல நல்லா இருந்தது அதே போல நாங்க இங்கந்து எல்லா செய்ய அங்க போய் அந்த ஊர்ல வந்து நாங்க சாப்பல்லைங்க செய்றது எல்லா எடுத்துட்டு போயி செஞ்சு சாப்ட்டுருக்கோ அந்த ஊர்லதா நாங்க சாப்பறது ஆமா அதே போல அங் வயநாட்டுல ரெண்டு வருஷத்துக்கு முன்ன நிலசரிவு ஏற்பட்டது
ஆமா ஆமா
அந்த எடத்துக்கெல்லா அங்க போயிதா நாங்க கண்ணாடி பாரு இப்போ இப்ப கண்ணாடி பாதோ இருக்குல்ல கண்ணாடி பாத மாரி நடக்கோமே அதுக்கெல்லா போனோ அதனால அங்க போய் தா போனோ அது
அப்டிங்களா
போய் தா நடந்து போனோ போய் பாத் த்துட்டு வந்தோ ரொம்ப நல்லா இருந்தது ஆனா ஒரு ஓரளவுக்கு ஆனா நாங்க போம்போது சுத்தி காடு போற வலில்லா அந்த பக்கோ கர்நாடக பக் ரொம்பவுந்தா காடு இந்த பக்கொ போம்போதுக் காடு
ம் ம்
அதனால நல்லா யான அதெல்லா கிட்டயே பக்கத்துலேயே பாத்தோ கண்ணாடி பாத மேல இல்ல கெட்டன்னோ கார்ல உக்காந்துருந்தோ டக்குன்னு போய்ட்லா அப்படின்டு குட்டியான தா நெறைய அ ப அப்பா அம்மா குட்டி மூணுமே ஒன்னாருந் தானைக்கி அப்பா அம்மா வந்து உள்ள இருந்தாங்க குட்டியான மட்டு வெளிய ரோட்ல இருந்துச்சு அதனால கொஞ் ஞ்சொ கெட்டவே கட்ட கெட் ட்டவே தா பாத்தோ ஆனா ரொம்ப தொலவு கூட இல்ல கிட் ட்டவே தா கனா கார்ல இருந்ததனால அது ஒன்னு பண்ல நம்ம ஏதுனா பண்ணா தா அது பண்ணு நம்ப இன்னு பண்ணாம அது பண்ணாது ஒன்னு அதனால அத பாத்துட்டு பாத்தோ அதெல்லா நெறைய பாத்தோ கர டி பாத்தோ மானுல்லா நெறைய பாத்தோ அந்த மாரி நாங்க போற போற வழி காடு ஆமா போற வழி ரோடே காடு வர வழி ரோடுக் அந்த மாரி இந்த மாரியா நெறைய பாத்தோ நல்லா இருந்தது ஹாம் நல்லா இருந்தது ஓரளவுக்கு வரும்போது மைசூர் வழியா வந்தோம் போம்போது கர்நாடகா வழியா போனும் எடம் எப்டி மாத்தி பண்ணாங்களோ காட்டு வழியா தா வந்து ஆகணும்
ஆ ஆ
ம் அதனால நல்லா இருந்தது ஓரளவுக்கு அப்டிங்களா நாங்க நெறைய இடம் போயிருக்கிறோ அந்த மாரி பந்திப்பூர்ன்னு ஒரு காடு போய் கிறோம் இந்த மாரி நெறைய போயிருக்கோ ம்
குடுக்கப்பட்
ஆ நன்றி நன்றி ஓகேங்க ம் ம் பாய்